தம்பி என்ன பண்றீங்க
சும்மா உக்காந்து லவ் பட பாத்துன்ருக்கிறே
என்ன பாத்துட்டு இருக்க
லவ் ஃபேர்ட்ஸ்
ஃபேர்ட்ஸ் வளக்குறீங்ளா வீட்டு்ல
ஆஹ்
ம்
டெரிபி ஒரு நாலாஞ்சு பேர் இருக்குதுங்க
ம்
எல்லா பீடிங் போட்டுக்கிறே காலதா எல்லா க்ளீன் பண்ட்டு அது இது பிரிச்சு போட்டே ஆணு ஆணு போய் ஜதி ஆகுது பெண்ணும் பெண்ணும் ஜதி ஆகனா பெண்ணும் ஆணும் ஜதி ஆகனா ஆ ஆ ரெண்டு ஆண் ரெண்டு பெண்ணு போட்டுக்கறே போய் மாறி மாறி கொஞ்சிங்கன்னா பையனு பையனுமே கொஞ்சிங் உக்காண்ட்துங்க
அண்ணன் தம்பியா இருக்குமோ என்னமோ
ஆ இப்ப அது வேற தரவ இது வேற தர வா இருந்தா
ஃபேமிலி மீட் பண்ணிட்டாங்களோ என்னமோ இவ்ளோ நாள் எங்கப்பா பிரி்ஞ்சு போன நீனு அப்டின்ட்டு பாத்துக்கிறாங்ளோ என்னவோ
ஆ சொல்லுங்க ஐயோடா
எங்க மாமா வீட்ல கூட வந்துட்டு வச்சிருந்தாங்க பேர்ட்ஸ் எல்லா வச்சிருந்தாங்க அது அந்த பேர்ட்ஸ் விடுற துக்குன்னு ஒரு அந்த மண் சட்டி மாரி பானை மாரி இரு குள்ள அதெல்லா கூட வெச்சிருந்தா ஆமா அதெல்லா கூட அது ஓட்ட இருக்கு அதுல ஆ மேல வந்துட்டு ஒரு மூடி மாதிரி மூடி வச்சிட்டு அந்த ஓட்டையில அந்த வலை மாதிரி வச்சிட்டு அது உக்காரதுக்கு இது பண்றதுக்கு அந்த மாரி எல்லா வந்துட்டு அதுக்கு கூண்டு இருக்கு
ஆமா எங்கையிலையு கூண்டு இருக்குது அது மாரி செட்டியு இருக்குது அது மாரி ஃபாக்ஸு இருக்கு எல்லாமே இக்குது
ம் அதெல்லா வச்சிருப்பாங்க நல்லா இருக்கு கலர் கலரா ஆனா ஏ சத்தம் குடுக்கும்போது வந்துட்டு ஆ சும்மா சத்த குடுத்துட்டு இருந்தா கொஞ்சோ இதுவாகு அது கால நேரத்துக்கு வந்துட்டு கொஞ்சோ அது குயில் அந்த இதெல்லா கூவுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாரி வந்துட்டு கொஞ்சோ ஒண்ணு ஒன்னா ஒண்ணுன்னா வெளயாடணுன்ற மூடு இருக்கும்போது அது கொஞ்சோ கத்துச்சுன்னா கொழந்தைங்கள எல்லா கூப்பிட்டு போய் காமிக்கலா அவங்க போயிட்டு பாப்பாங்க இது பண்ணுவாங்க
புஃட் இல்லன்னா கத்து இல்லன்னா கத்தாது
வந்துட்டு அவுங்க இது பண்றது அது கிளீன் பண்றதுதா கொஞ்சோ இது
ஆமா கையழி போட்டு கிண்டுவாங்கம்மா
அது என்னோட மாமா வந்துட் டு அந்த பராமரிக்கிற வேல எல்லா எங்க மாமா பாத்துப்பாரு பெரிய மாமா பாத்துப்பாரு அதனால வந்துட்டு அவுங்க மருமக வந்துட்டு வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க
ம்
ம் அவரு வந்து பாத்துட் பரானா ஒண்ணு ஒண்ணு அதுக்கப்றோ கொஞ்ச நாள் இருந்துச்சு அப்றோ ஒண்ணு ஒண்ணா செத்துருச்சு எல்லாமே
ஆஹ் நாங்க மட்டு ஒரு நாயா
ஆமா அது கொஞ்ச நாள் வளத்துட்டு இருந்தாங்க அப்றோ அது வந்துட்டு கூட்டுட்டு போயிட்டு வேற ஒருத்தவங்ககிட்ட குடுத்துட்டாங்க ஓ கொஞ்ச நாள்னா இருக்கு ஒரு ஒரு ரெண்டு வருஷ் கூட வளர்த்துப்பாங்க அப்றோ எடுத்துட்டு போயிட்டு வேற ஒருத்தவங்கங்கிட்ட குடுத்துட்டாங்க நாங்க நாய் எல்லா வளக்க கூடாது பூன வளக்கலா நாய் வளக்க கூடாது
ஆமா நாமலே நம்மள வளர்கது கஷ்டோ அதுல
ம்
என்ன சொல்றீங்க கரேட்டு தானே
ம் நேத்து என்ன சாப்ட
நேத்தாக்கா நேத் நைட்தாங்க சாப்டே சப்பாத்தி கடைல வாங்கிட்டு வந்து
ம் வீட்லயே அது டெத்து வீட்லல்லா சமைக்க மாட்டாங்களா
ஆஹ் டெத்து வீட்ல சமைக்க மாட்டாங்கோ அவங்க ரிலேட்டிவ்ஸ்ல்லா இருப்பாங்கல்ல பங்காளி அங்காளி பங்காளினுவாங்க
ம் ம்
அவுங்க வீட்லயு சமைக்க மாட்டாங்கோ நாங்களா சாப்பாடு வாங்கிதரணு அவ்வளது அடுப்பு பத்த வைக்காதனால
ம் ம் இங்க வந்துட்டு சமைக்கணு அப்டி சமைக்க ஆமா ஒண்ணு செஞ்சா நான்வெஜ் செஞ்சிட்ணு அப்டி இல்ல வெஜ் வெஜ் தா செய்யறாங்க அப்டின்னாக்கா அது வந்துட்டு அந்த ஒரு பத்து நாளைக்கு வந்து நான்வெஜ் சமைக்க கூடாது
அதனால நீங்க ஃபஸ்ட் நாளே வெஜ் சமச்சுறீங்க
நான்வெஜ்ஜூ
ஆமா பத்
ஆமா நேத்து வந்துட்டு நா நான்வெஜ் சமைக்கலையா ஆடர் குடுத்துட்டாங்ளா
இது நாங்க வீட்ல செஞ்சாதா அது கணக்கு
அதா அஹ இங்க இப்ப இதெல்லா ட்ரெண்டா ஆயிடுச்சுல அவுங்க கொஞ்சோ அது கொஞ்சோ ரிச் ஃபேமிலி வேற
ம்
அவுங்க கொஞ்சோ வந்துட்டு செட்டில்டு ஃபேமிலி அதனால சமைச்சுக் கொஞ்சோ கஷ்ட டப்பட மாட்டாங்க அதனால ஆடரு குடுத்
ரைய்ட்டு ம் ம் நல்ல விஷ்யங்க்கா நீங்களு அப்டிதானா ஒங்க பியூச்சர் வந்து வீட்லயல்லா செய் மாட்டீங்க ஆன்லைன்லயே ஆட்ரு குட்த்துபிங்க ஆட்ரு கு தினோ வந்துருவீங்க
அந்தளவுக்கு நமக்கு இருப்பு இருக்கணுல்ல
இருக்குங்க நம்பிக்க ஒங்க மேல வைங்க
ஏ மேலலா எனக்கு நம்பிக்க இருக்கு அதுக்கு வந்துட்டு எப்டி சொல்ற து அதுக்கு வந்துட்டு ஆபோசிட்டு பர்சனு அந்தளவுக்கு எஃபெக்டிவா இருக்கணுல்ல
ஆமா ஒங்க ஆள் தா சோம்பேறியாருக்றான்றிங்ளா கால்ல பத்து மணிக்கு எழ்றாரு
காலைல எந்து கரெக்டா எந்திர்ச்சு லீவ் போடாம வேலைக் போணு
ஆ
ஆ சம்பாதிக்கிற காசு தேவயில்லாம செலவு பண்ண கூடாது அதலாருக்குல்ல
ஆ
அப்பதான வந்துட்டு நம்ம வந்துட்டு கரெக்டாருக்க முடியு
ஆ ஹா
ம்
சம்பாதிங்க சம்பாதிங்க தம்பி க மனது வச்சு சம்பாதிங்க
அ
தம்பிய மனசுல வச்சு சம்பாரிங்கன்னே
அதா திருப்பி நா வந்துட்டு கொஞ்சோ ஒரு எ பையே வந்துட்டு சின்ன வயசுல இருக்கு போது லந்து அந்த பாவாட சட்டைல ஸ்டோன்ல்லா ஒட்டுவாங்கல்ல
ஆ
அது வந்துட்டு பண்ணிட்ருந்தே
ஆ
இப்ப அதா திளும்பி வாங்கிட்டு வந்து இப்பயு பண்ணிட்டு தாருந்தே எ பொண்ணு பொறந்து எ பொண்ணு மாசமாருக்கு போ துல்லா ஒன்பது எட்டு மாசோ வரைக்கு பண்ணிட்டுதாருந்தே அவுங்ளே சொல்லுவாங்க ஆமா உன்னு கொஞ்ச நாள்ல வந்துட்டு டெலிவிரி கொழந்தையே பொற க்க போது நீ ஏ உன்னு வயிறு வந்துட்டு இது ஆ இது ப்ரெஸ் பண்ணிட்டு ச ப்ரே இதுவா பண்ற விட்டுடு போது வேண்டா இல்ல எனக்கு வேணு என செலவுக்கு வேணு நா இது எதாவ்து ஒட்னா தான செலவுக்கு வரு அப்டின்ட்டு சொல்லி வந்துட்டு ரெட்டு எட்டு மாசோ வரைக்கு வந்துட்டு ஸ்டோன் ஒட்ன ஒன்பது மாசோ ஆரம்பி
அக்கா எனக்கு ஒரு டவுட்டு இந்த பாயிங்கலா இந்த மசாலாலா அரச்சி டி ஒரு மாரி பிரியாணி செய்வாங்க மசாலா பிரியாணி அந்த மசாலாவோட சாப்டுவாங்கல
அது மசாலா அரைச்சி இல்ல அது நெறய போட்டுட்றாங்கல அது ஆனா இருந்தாலு பிரியாணி கொஞ்சோஉதிரியா இருக்குரது தா நல்லாரு
ஆ ஹா நா அப்டி சொல்ல உதிரி உதிரியது நல்லாதாருக்கு அந்த ம சாலாவோட இந்த உதிரி வச்சி பிச்சி சாப்டா நல்லாருக்குல
ஆ மசாலா கட்டி கட்டியாருக்கு நாங்களா அந்த மசாலா வந்ததுன்னா எடுத்து வச்சிருவோ
ஆ ஆமா அ அது எப்டிதா செய்றாங்க அந்த மசாலா பிரியாணி
அது எக்ஸ்ட்டா தண்ணி விட்டர்ரது
ஓ எஸ்டா தண்ணி விட்டா மசாலா அங்கங்க நின்றும்
ஆமா அது கட்டி கட் டியா அதுக்கா சாதமு கொஞ்சோ நல்லா வெந்த மாரி தானருக்கு லை ட்டா கொழைய மாதிரி ம் அதிகமா வந்துட்டு இப்ப வெங்காயோ ஆமா வெங்காயமு அதிகமா போடு வெங்காயொ தக்காளி அதிகமா
ஆமாமா
ப்ப ஒரு கிலோ போட வேண்டிய எடத்துல ஆமா ஒரு கிலோவ் போட்ற வேண்டிய எடத்துல வந்துட்டு ஒன்ற கிலோ ஒன்னே முக்கா ரெண்டு கிலோ அந் மாரி போட்டா அதுக்கு மசாலா அதிகோந்தான
ஆமா
ம் அது வந்து என்ன ஆகு அங்கங்க சாத கூட வந்துட்டு மிக்ஸ் ஆவாம அது கொஞ்சொ கட்டி கட்டியா ஆயிடு
ஆ நல்ல விஷ்யொ நல்ல விஷியில்ல
அ வேஸ்ட்டா தான போது அதுனா எடுத்து வச்சிருவோ அதுலே கொஞ்ச சாதொ வேற வந்துட்டு ஓட்டிக் கோ
அ
அப்ப அந்துட்டு நிறியு சாதமு அது கூட சேந்து அந்த மசாலா கூட சேந்து வேஸ்ட்டா தா ஆகு அதெல்லா எ கரக் டா பண்ணீர்ந்தாக்கா அது ஒரு ஆளோ இல்ல ரெண்டு பேரோ அந்த மாரி சாப்புற்ற அளவுக் கூடொ வந்துட்டு இருக்கு வேஸ்ட் ஆவுதுல்ல
ஆமாமாமா
ம் அதுக்குதா எப்புமே ரொம்ப வந்துட்டு அடி சாப்பாடு சாப்புட கூடாது எண்ணலா மேல வந்துட்டு எண்ண அவ்வுளவா இருக்காது கீழ சாப்பாடுல எண்ண ஆம் மா எண்ணல்லா கீழ இருக்கு
மொத்த எண்ணும ஆக கம்மியாருக்குல்லகா மொத் எண்ணயு கலக்கு
அதுக்தா என்ன பண்ணு தம் விட்டு எறக்குறோல்ல அதுக்கப்புரோ ஒரு கலக்கு கலக்கிட் நோன் லமே எறக்கர்துக் முன்னாடியே அதுக்கப்புரோ ஈவன் பண்ணி விட்டுடுவாங்க அப்புறொ ஒரு பக்கத்துலர்ந்து சாது வந்துட்டு போட்டுட்டு வருவாங்க எண்ண வந்து பிரியாணிலலா இருக்கணு அதுக்குன் ரொம்ப எண்ணியா இருந்துனா அ சாப்புட முடியாது
பாவொ நீங்க
நா ஏ பாவொ சமக்கிரவ்ங்க தா பாவொ
ஆமா அச்சாஓச மாஸ்டோச ஓ மாமியார் பாவோ ஓ மம்மி தா பாவொ அங்க இர்ந்தா காலைலே எந்திப்ப வீட்ல ஜால்யா ஒக்காந்திந்திங்கோ ஒரு வேல்யு செய்யாம நீங்க வன்ட்டு கல்யாணாய் நீங்க இங்க ஒன்னு செய்யாம சும்மாதாங்கறிங்க
சும்மா இருக்குறேன் யார சொல்ற உங்களலா சுமந்தனு சமாளிச்சினு இருக்குறோமே
அதுல வந்து விதிங்க நாம தானா சேரிகினு
அப்ப நம்ப சும்மா இருக்குறன்னு சொல்ல கூடாதுல்ல
அதாவ்து கல்யாண ஆயிட்டா இந்த வலி கல்யாண ஆன வலியோட இந்த வலி தா ரொம்ப அதிகமா இருக்குல்ல
ஒ ஒ
அவன பாத்துக்கணு இவுனியு பாத்துக்கணு இவுங்ளியு பாத்துக்கணு
ம்
ம் ரொம்ப கஷ்ட்டொ அப்புறொ எங்யு போலயா எங்யு போலயாகா
ஸ்கூலுக்கு தா பையன கூப்புட போணு
எத்தி மணிக்கு ஆமா அவுள்தா ஆக போது டைம்மு மூணு மணி நமக்கு கொடுத்தப்பட்ட நேரம் ஆ
போயிட்டு அவர கூப்பிட்டுட்டு வரணு
உங்க கூட சேர்ந்து நானு வரட்டா
அதுக்கு நீ ஆ கூப்பிட்டு வந்து வீட்டுல விட்டுடுப்பா
அத்த நாதா கொண்டாந்து வீட்ல விட்டுற
ம் சரி ம் சரி ஓகே நம்பளோட டைம் முடிய போது
ஆ
ம் அடுத்த அழைப்பில்ல பார்க்கலா
ம்